அலோ
ம்
ம் வணக்கம் ப்ரோ
வணக்கம் சிஸ்டர் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கே ப்ரோ
நல்லா இருக்கீங்களா என்ன ரோலிங் ஆகுது காலையிலயே
அட ஒண்ணு இல்ல நா இப்பதா என்னோட சிஸ்டர்ட்ட பேசன அது சிஸ்டர் சிஸ்டர் பேசி பேசி பழகிட்டனா டக்குன்னு உங்கள்ட்ட பேசும்போது சிஸ்டர் ஞாபகோ வருது
ஒக்கே ஒக்கே டங்க்கு ஸ்லிப்பாகுது
ஆ
ஓகே ஓகே சாப்டீங்ளா அப்பா என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பாத்தீங்களா நா சாப்பிட்டே சிஸ்டர் காலைலதா சாப்ட்டே லஞ்ச் இன்னு சாப்புடல டைம் டூ ஓ கிளாக் ஆகுது சாப்புட போணு இதுக்கப்பரந்தா
ம் ம்
நீங்க சாப்டீங்ளா காலைல என்ன சாப்டீங்க
காலையில தோசப்பா இது கோதும தோசயு சட்னி தேங்க சட்னி அரச்சே
ஓகே
இப்ப மதியானத்துக்கு தயிர் சாப்பலா தயிர் சாப்பாடு சாப்பலான்ட்ருக்கெ
ஓகே ஓகே ஸ்டர்
ம் தொட்டுக்கறக்கு கோவக்கா இருக்கு கோவக்கா பொரிச்சுக்கிட்டா ஓகே போது நீங்க மதியானத்துக்கு என்ன சாப்பாடு
மதியம் காலையில நா என்ன சாப்ட காலையில கிச்சடி சாப்ட்ட கேன்டீன்ல
ஓ
அது கொஞ்ச சுமாராதா இருந்தது பட் பரவால்ல
ம் எங்க காலேஜ் லெங்ளா
அ இங்க ஹஸ்பிட்டல மேடம்
ஓ சேர் செரிங்
ஆ அம்மாக்கு ஒரு சின்ன சர்ஜரி
ம் ம்
அதனால அவங்கள அட்மிட் பண்ணியிருக்கோ அதனால ஹாஸ்டல்ல ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ல தா சாப் ஓகே தா பரவால்ல லஜ்ஜுக்கு இனி வீட்டுக்கு தா போவ்ணு
ம்
பாக்கலா இல்லேன்னா வெளியே எங்கேயாவது சாப்புடணு பாப்போ நம்ம நான்வெஜ் இல்லாம இருக்க மாட்டோ சோ நான்வெஜ் பிரியன் நான்வெஜ் பிரியன்ல நான்வெஜ் வெரியன்
ஓ சேரி சேரிப்பா இல்ல நாங்களு நான்வெஜ் போய் எப்டின்னா நாள் கெழம இதெல்லா பாக்குறதில்ல நாங்களுமே நாண்வெஜ் எல்லா நாலுமே எடுத்துட்டுதா ருப்போ இப்ப ரீசென்டா நேத்து கூட நைட்டு மீனு அப்போ சிக்கன் சில்லி இது மாரி எடுத்துட்டு வந்தாங்க எப்டின்னா நா சாப்பாடு சாம்பார்ன ரசம் இது மாரி வச்சுருவே எங்க வீட்டுக்கார் வந்து எப்டினா அ ஏன்னா காலைல போய்ருவாரு ஆ அதுதா காலையில வேலக்கி போயிட்டாங்கன்னா மதியொ சாப்பாடு கொண்டுட்டு போமாட்டாங்க
அ அ
அதனால அந்த ந நைட் மட்டுந்தா சாப்டுவாரு அப்படிங்கும் போது அவருக்கு டிஃபன் வந்து செ ட்டாகாது காலையில மட்டுந்தா டிஃபன் சாப்டுவாரு அந்த மத்யொ சாப்டாம இருக்கனால நைட்டு் அதுக்கு சேத்து சாப்டுவா மாரி கொஞ்ச வெரைட்டியா எதிர்பாப்பார் இந்த மாரி எல்லா கொஞ்சர்ந்தா நல்லா இருக்குல்ல சாப்ட காரமா கேப்பாங்க
அப்டியே சாப்ட்டு சாப்ட்டு பழக்கமாய்ற்ச்சு மேக்சிமம் ஜென்ஸ் செ எல்லாருமே அப்டிதா இருப்பாங்க
நான்வெஜ் பெரியக்கா
ஆமா நான்வெஜ் வெறியர்களா இருப்பாங்க
ஓ நானுமே இப்ப கல்யாணத்துக்கு முன்னால்லா அவ்ளோக்கு நான்வெஜ் எடுக்க மாட்டோ எப்பின்னா அந்த ஞாயித்துக்கெழம ஞாயித்துக் கெழம ஞாயித் த்துக்கெழம இந்த கரி நாளு அப்டி பாத்துட்டு இருந்தாங்க இப்ப எப்டின்னா எல்லா நாளு எங்க வீட்ல
இருக்கட்டு அது நல்லது தா நான்வெஜ் வெஜ் எடுத்தா எப் நான்வெஜ் ல இருக்குற வந்து ஹெல் பெனிஃபிட் யாருக்குமே தெரியுரதுல எப்டிதா அந்த சைவ சாப்பாடு சாப்புடடுறவங்கல்லா இருக்குறாங்களோ எனக்கு புரியவே மாட்டேங்குது எப்புட்ரா நீங்க எல்லா உயிர் வாழ்றீங்க
நல்லாதா இருக்கு இல்ல இல்ல அது வந்து கொஞ்சோ டேஸ்ட்டா சமச்சா நல்லா இருக்கு
அதுலயு ஓகேதா ஆனா நம்மளுக்கு என்னமோ செட் ஆகாதுங்க சிஷ்டர் நமக்கு நா கோயிலுக்கு மால போடுற டைம்ல மட்டுந்தா ஆ அது கரேட்டு தா ஆனா அது ஒரு தனி பீலிங் தா இப்போ மாலேல்லா நா வருஷத்துக்கு ஒரு டைம் மால போடுமோ எல்லா நாப்பத்தெட்டு நாள் அம்பது நாள் ல்லா நாான்வெஜ் இல்லாம இருக்கும் போது டோட்டலா ஒடம்பே சேஞ்ச் ஆயிடு வெஜ்ஜ சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு அத புடிக்க ஆரம்பிச்சுரு அப்புரோ நான்வெஜ்ஜ மறுபடியு சாப்புட்டு கொண்டு வர்றதுக்கு கொஞ்ச ரிஸ்க்கு ஆனா நான்வெஜ்ஜு டைம்ல இந்த வெஜ் டைம் சாப்புடும் போது வெஜ் டைம்ல அப்பதா எனக்கு தெரியு வெஜ்ல இவ்ள டிஷ் இருக்கா இவ்ள நல்ல டேஸ்டான டிஷ்ஷல்லா இருக் கவ்டின்
இல்ல அதுதா எப்டின்னா வெஜ் வெஜ் வந்து எப்டின்னா நம்ம சைப் சமைக்கிறத பொறுத்து டேஸ்ட் பொறுத்துதா வந்து சாப்டுதுக்கு தோணு நான்வெஜ்ல்ல நம்ம எப்படி சமைச்சாலு நல்லா இருக்கும்ப்பா
ஆமா நான்வெஜ்ஜுனாலே சாப்புடுவேங்க நானு அந்த மாரி வெஜ்ஜூனா டேஸ்டா இருந்தா சாப்டுவெங்க நான்வெஜ்ன்னு பேர சொன்னாலே சாப்புடு
ம் ம்
நான் நல்ல நான்வெஜ்ஜூ நல்லா சாப்புடுவே நானு
பரவால பரவால ஒனக்கு என்ன நான்வெஜ் புடிக்கு
நா இப்போ நடக்கறது இலன்னு மனுஷன் தவர எல்லாமே சாப்பிடுவே
அச்சச்சோ பாம்பு கடி
நடக்கறது ஓட்றது பறக்கறது எது கெடச்சாலு உட்றதுல்ல அடிச்சு தட்டிட வேண்டியதா
எப்பேர் பட்ட ஆளு நானு அதனால என்னைய மிருகம்னு நெனைச்சிடாதீங்க ஜஸ்ட் நான் ஒரு ஹியூமன் தா
ஓகே ஓகேப்பா இல்ல நான்வெஜ்லேயே வந்து எனக்கு இந்த ஒரு இதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு ரொம்ப ஃபேவரட் அப்டிங்கிற ஏதாது
என்ன என்ன புடிக்கு உங்குளுக்கு
இல்ல இல்ல எப்டின்னா அந்த இப்ப நான்வெஜ்லயே இதுதா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு எனக்கு இதுதா ரொம்ப புடிக்கு மீதி நான்வெஜ் சாப்டுவே இருந்தாலு எனக்கு இதுதா ஃபர்ஸ்ட்டு அப்டிங்கற மாரி இருக்குல்ல
நா ஃபர்ஸ்ட்டு ப்ரீபரன்ஸ் குடுத்தீங்கன்னா நான்வெஜ்ல எனக்கு வந்து சிக்கன் தா சிக்கன் ஃபஸ்ட்டு ஆமா சிக்கன் வந்து உயிரு அதனால அதுக்கப்பறோ சிக்கன் பேஸ் நா குடுக்குறது வந்து மட்டனுக்கு அப்பறோ மீன் ரொம்ப விரும்பி சாப்டுவே மீன்ல நீங்க எந் த மீன குடுத்தாலு சாப்டுவே மத்தி மீன் எல்லா வறுத் குட்த்து வுட்டீங்னா கிலோ கணக்குல சாப்டு உக்கான்ட்ருப்பாரு அதனால மீன் ரொம்போ புடிக்கோ சிக்கன் எப்பவு சாப்புடுறது
ஆமா சில்லி
ஆ முயல் கறி சாப்டுவே
உங்க சைட்ல முயல் கிடைக்குங்களா
ஓ முயல்கறியே நம்ம ஃப்ரெண்டுங்க தோட்டந்தா தோட்டோ வெச்சிருக்காங்க அடிக்கடி நா வள வெக்க சொல்லி எப்புடியோ த்ரீ மந்த்ஸ்க்கோ ஒரு டைமாவது ஒண்ணு புடிச்சு குடுத்துருவானுங்க அதனால முயல்கறி சாப்ட்டு சாப்ட்டு அதோட டேஸ்ட்டு ஒட்டிக்கிச்சு
ஹம்
ஆ முயல்கறி சூப்பரா இருக்கு அவளா அப்டியே போது சிஸ்டர் நீ நீங்க நீங்க உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு நான்வெஜ்ஜில
நான் வெஜ்ல வேன்னா எனக்கு கனவா மீன் பிடிக்கோ கனவா மீனு இறால் மை ஃபேவரேட்
ஓ இதாள் ஓகே ஓகே
ஆ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கு என்னோட பையனுக்குமே அது ரெண்டு டுக சொல்ல போனா எங்க வீட்ல வந்து அதிக்மா எடுக்கிறது அதுதா
ம்
ஏன்னா முள் எடுக்க வேண்டியதோ அவசியோ இல்ல
ஆமா அதனால சல்லு சல்லுனு டேஸ்டாவு இருக்கு அதனால சமைக்கிறது ஈஸி ஆஹ் ஆஹ் ஏசி உம் வஞ்சரம் ஹ அப்புறோ கிழங்கா மீன் உங்க ஹஸ்பண்டுக்கு கிழங்கா மீன்லா அவுரு ஏனா வெளியே போறாங்க வராங்கல்லயா செயின் பண்றவுங்களுக்குல்லா கிழங்காமன் ரொம்ப நல்லது
நல்லதுதா ஆனா வந்து அவுங்க எப்பவாதா சாப்புடுவாங்க ஆ அவுங்குளுக்கு அவளுக்கு கிழங்காமீன் புடிக்காது
ஆ
இப்பவு ஆனா நாங்க வந்து நாங்க வேற எதாது எதிர் பாப்போ நாங்க எனக்கு இதுதா வேணு அப்டின் சொ சொல்லிருவோ முன்னாடியே ஆ அவிங்க வந்து என் எப்பவாது எப்டின்னா ஒரு வாரத்துல ஒரு டைம் அந்த மாரி எப்பவாது ஒரு டைம் தா அந்த வஞ்ற மீன் மீதி டைம்ல நீங்க சொன்ன மாரி சிக்கன்தா சிக்கன் சில்லி என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிக்கு அவரு தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம எழுப்பி தம்பி சில்லி இருக்கு சிக்கன் சில்லி வாங்கிட்டு வந்துருக்காங்க சாப்டு சாமி அப்டின்னா போது எந்திச்சிருவாங்க அந்த அவ்ளோ ஒரு இது சிக்கனுக்கு
ஆமா அவர அப்போ சீக்கிரமா நீங்க எல்லா விஷயத்திலயுமே ஆ மந்தரம் போட்ற மாரி் ஏ ஜண்டா அப்டின்ற மாரி டேய் சில்லி அப்டின்றலா
ஆமாங்க ஆமாங்க
குறும்பு பண்றயா சில்லி வாங்கி தர மாட்டேன் நீ அமைதியா ஒக்காந்தன்னா இப்ப சில்லி ஒனக்கு வரு நைட்டு என்ன சொல்ற
அப்டி இல்ல அந்த மந்தரோ வந்து நானு வேற மாரி போடுவே அது சில்லின்னு போட மாட்டே அவங்க மிஸ்சு மா மிஸ்சு அப்டிங்கிற மாரி சொல்லுவே இப்ப நீ இது பண்ணல மருந்து குடிக்கல அப்டின்னா ஒங்க மிஸ்க்கு ஃபோன் பண்ணிருவே நீ ஹோம் ஒர்க் பண்ணலயா ஒங்க மிஸ்க்கு ஃபோன் பண்றே அப்டின்ருவே
இப்ப இப்ப நெறைய பேரு மிஸ்ஸுக்கே பயப்படுறது இல்லையே மிஸ்சு வீட்
இல்ல இவே வந்து எப்டின்னா மிஸ்ச ரொம்ப பிடிக்கு அவனுக்கு
ஓகே
அவங்க மிஸ்ஸுக்கு வந்து இப்ப அவிங்க மிஸ்ஸுக்கு பர்த்டேவா அதுக்கு அவே ரோஸு சாக்லே ட்டு இதல்லா வாங்கிட்டு போறா இவே டேய் மிஸ்ஸு தாண்டா தரணு நீ தரக்கூடாது அப்டிங்கிறே இல்ல நா போய் குடுப் பே ஏ மிஸ்ஸுக்கு அங்க மிஸ்ஸுக்கு பர்த்டே அப்டின்ட்டு முன்னாடியே மொத நாளே ஆர்டர் சொல் லி அப்பறோ வாங்கிட்டு வந்து குடுத்ததுக்கு அப்பறோ அது ஃப்ரிட்ஜ்ல உள்ள வக்கிறோ அப்பப்ப அவே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பாக்குறா இருக்கா இல்லியா அத குடுத்துட்டா அவே கிளாஸ்லயே அவந்தா குடுத்துருக்கா மிஸ்சுக்கு இந்த மாரி பர்த்டே அப்டின்னு
ஓகே ஓகே
அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிஸ்ஸ ரொம்ப பிடிக்கு ஆனா அந்த அளவுக்கு பயப்படுவா அவே எப்டின்னா சொல்லிருவாங்கன்னா இவே கொஞ்சோ எப்டின்னு சொல் இதாயிருல சோ இங்க மத்த பேர் சொல்லிட்டாங்களே அது எப்டின்னா அசிங்கப்படுத்திட்டியா ஏதோ சொல்லுவாங்களே சங்கட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இவே கொஞ்சோ பண்ணுவா சொல்ல கூடாது அவங்கிட்ட நல்ல விதமா சொல்லு கொஞ்ச வேற எது சொல்லிராத அப்டிங்கிற மாரி அவனோட இது
இப்போ ஓகே மிஸ்சு காலேஜ் போனதுக்கப்புற மலர் மலர் டீச்சர்தா வேணுன்னு சொல்லிற போறா
அவ சொல்ல மாட்டா சொன்னானா அடி வெளுத்துட்ருவே
அப்பறம் பிரேமம் படம் மாரி
ம் இல்லல்ல அப்டில்லா சொல்ல மாட்டா சொன்னானா அடிதா அவுனுக்கு
ஆயிடு
நாங்க சொல்லப்போனா அவ எப்டின்னா யாரு மேல அதிகமா பாச வெச்சிருக்கானோ அவங்க மேலலா கோப்போ எப்டின்னா பயப்படுவா எம்மேல அவ எம் மேல ரொம்ப அப்பாவா நானான்னு கேட்டா என்னயதா சொல்லுவா ஆனா அந்தளவுக்கு அடியு நா போட்டுட்ருவே நாந்தா சொல்லி தரண்ணா அந்த ஈவினிங் அந்த லெசன்லா சொல்லி தர்றது படிக்க வெக்கிறது எழுத வெக்கிறது எல்லாமே பண்ணிட்ருக்கே அப்டிங்கம்போது நா கொஞ்ச மெரட்னா அவ பயந்துப்பா ஆனா எம் மேல ரொம்ப பாச அவிங்க அப்பா வந்து அதிகமா மெரட்ட மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க அவிங்க பாட்டுக் வருவாங்க போவாங்க அப்டி இருப்பாங்க ஆனா அவங்க அப்பா மேல சுத்தமா பாச இல்ல ஆனா அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு விஷயம் பாத்து பாத்து செய்யு இவனுக்கு ஸ்கூல் இந்த ஸ்கூல் சேத்தலா அந்த டிரெஸ் போட்டா நல்லாருக்கு அப்டின்னு பாத்து பாத்து செய்வாங்க ஆனா அவனுக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே
ஆ கொஞ்ச ஒரு மாரி அவே ஃப்ரெண்டானா ஒரு பைய ஒரு விஷய எல்லா வயசலெமே
நா ஆயிரத்தில் ஒருவன் இல்லடா நா கோடியில ஒருத்தன்டா அப்படின்ன மாதிரி
ஆமா
ஓகே சிஸ்டர் செரி போய் சாப்பிடுங்க ம் பாய் சிஸ்டர் ஃப்ரீ ஆயிட்டு பேசலாம்